ஹலோ
ஹலோ கேக்குதா ஆ ஆ சொல்லுங்க
அ பாத்தீங்கனா இப்போ வந்து தற்போதைய சூழ்நிலை பாத்தீங்கனா அ ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கெல்லா ஹெல்த் சீஸ் நெறய வருதுங்க ஏன்னா உக்காந்த இடத்துலயே வேல செய்யறங்காட்டி அது இடுப்பு வலி முதுவலி மென்
அது உடம்பு பாக்கவே சலிக்கல ரொம்ப வெய்ட் போட்டு சக்கரை வியாதி வந்துர்து
ஆமாங்க கண்டிப்பாங்க ஏன்னா அது எதுனால வருதுனா அவிங்களுக்கு வந்து இதுதான் ஒர்க்ங்க அவிங்களுக்கு சிக் ட்டு மணியாதா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ஒர்க்குங்க அதுவு இல்லாம அவிங்களுக் பாத்தீங்கனா அ லேப்டாப் கம்ப்யூட்டர் ஃபோன் இது மூணு தவிர அவிங்களுக்கு ஒர்கக்குனா அதா ஒர்கக்குங்க வாழ்நாள்லயே பாத்தீங்கனா அது வாழ்நாளுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல அவிங்களுக்கு வந்து ஹெல்த் த்து பாக்க மாட்டேக்கிறாங்க அதயே சேலரி இன்கம்மு இது மாரி இதயே பாத்துட்டு லைஃப தொலைச்சிடுறாங்க
எனக்கு ஒரு டவுட்டு ப்ராக்டிகலதா கேக்கற இப்டி இவங்கல்லா ஒர்க் பண்றாங்கல்ல இப்ப இவுங்குளுக்கு வந்து எவ்ளோ வயசுக்கு மேல அவங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கு
அவிங்குளுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிட்டாவே பாத்தீங்கனா இப்போ இருவது வயசுல அவிங்க வந்து கம்பெனில செலக்ட் ட்டாயி உள்ள போறாங்கன்னா
ம்
ஆ அவிங்க வந்து அவிங்க சர்வே பண்றது பொறுத்துங்க ஐ டி ஃபீல்டுக்குள்ள ம் பாத்தீங்கனா ஒரு முப்பத்தஞ்சு நாப்பது நாப்பத்தஞ்சுக்கு நாப்பதுக்கு முப்பத்தஞ்சுக்கு மேல ஆயிட்டாவே அவிங்களுக்கு தலையில வ சொட்ட வி ழுவ ஆரம்பிச்சிருங்க கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிரு பாத்தீங்கனா உட்காந்த இடத்துலயே மூட்டு வலி மற்றும் இடுப்பு வலி போன்ற ஜாயிண்ட் பெயின்ட் எல்லா நெறைய வர ஆரம்பிச்சிருங்க அ இந்த ஐ டி ஃபீல்டுங்குறது எப்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆக சுன்னா பாத்தீங்கனா நைன்டீஸ்க்கு மேல தா தொண்ணூறு க்கு மேலதா இந்த ஐ டி ஃபீல்டுங்கறதே மேல இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சதுங்க உயர ஆரம்பிச்சு தற்போது அது வந்து யார பார்த்தாலு ஐ டி ஐ டி னே போக ஆரம்பிச்சுட்டாங்க வந்து பீக் சேலரி இன்கம்முங்க அடிக் நல்லா ஸ் சேலரி தூக்கி குடுக்கு அதே லெவல்ல நம்ப அங்க செரியா ஒர்க் ஆவலே ஒர்க் பண்லேனா ஐ டி ஃபீல்ட்லிருந்து வெளில ஃபயர் பண்ணி வுட்டுருவாங்க அத ப் இப்போதைய சூழ்நிலை போயிட்டுருக்குங்க அதுக்கு தகுந்த மாரி இப்ப வந்து டெக்னாலஜின்ல கொஞ்சோ குரோத் ஆனங்க ட்டி ஏ ஐ ன்னு ஒன்னு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆய்டுச்சு அதுதா பீக்ல போய்ட்டுருக்குது
ஆ தனி இன்டலிஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸே ஒன்னு ஓபன் பண்ணிட்டாங்க பி எ செரி ஆர்ட்ஸ்லயு செரி அத பத்தி ஒரு மூணு வருஷோ படிக்கிற மாரி வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸா கொண்டு வந்துட்டாங்க
ஆமாங்க ஆமாங்
அதுவு இ வந்து புதுசு புதுசா அட்வான்ஸ் அட்வான்ஸா படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு ம் மைண்டு நல்லா வந்துட்டு என்ன சொல்றது மைண்டு நல்லா வந்துட்டு சுறுசுறுப்பா வெச்சிருக்குணு அப்டேட்டா வெச்சிருக்குணு
ஆமாங்க இல்லீன்னா நம்முளுக்கு அங்க வேல இல்லைங்க ஐ டி ஃபீல்ட்ல
ஆ அங்க வேல இல்ல அதுக்கு நிம்மதியான வேலைனா கவுவர்மெண்ட் ஜாப் அழக எக்ஸாம் எழுதி போயிட்டேனா ப்ரச்சனயே இல்ல லைஃப் லாங் நம்ம செட்டில் ஆகிடலா இங்க மென்டல் ப்ரஷர் எதுவுமே இருக்காது
ஆமாங்க நம்ப ஒர்க் பாக்குறோ நம்ப டைரக்டா வீட்டுக்கு வந்துக்கலா எந்த ப்ரஷரு இருக்காதுங்க ஃபேமிலியு பாத்துக்கலா அ அதுக்கப்போ ப்போ அறுவது வயசுக்கு மேல நம்புளுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷனு வந்துருங்க வாழ்நாள் முழுக்க நல்லா சாப்ட்டுக்கலாங்க
காசு கம்மியா இருந்தாலு நிம்மதியான வாழ் இது வந்து பண்ணுனா
ஆமாங்க கண்டிப்பாங்க
ஆ அந்த மாதிரிதா நானு எக்ஸ்பட் பண்ணிட்டுக்க ஏதோ ட்ரை பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டுதா பாத்துட்டு இருக்க
வாழ்த்துகள்ங்க ட்ரை பண்ணுங்க நல்லதே நடக்கும்
இல்ல ஐடி வேண்டா அப்டிங்கிற மாதிரி நா முடிவே பண்ட்ட
ஆ அது உங்களோட விருப்பத்த பொறுத்ததுங்க உங்க விருப்பம்தா ஆ அது இப்போ வந்து அதுல போனா நல்லா பீக்கல இருக்குங்க இப்போ கொஞ்ச எல்லா அட்வான்ஸா போயிட்டு இருங்க தற்போது அங்க எல்லா பாத்தீங்கன்னா ஆ எல்லாமே ஏய் பேசடா போயிருச்சுங்க கோர்ஸ்ு உருபட எல்லாமே காலேஜ் ல இருந்து எல்லாமே
இப்ப நம்ம என்ன பண்றோமோ இல்லயோ கண்டிப்பா வந்து நம்ம அங்க உட்காந்து பெஞ்சு மட்டு தேயிக்க முடியாது
ஆமாங்க அங்க வந்து அதுக்கெல்லா அங்க வேலயே இல்லங்க ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா அப் இப்டிதா கொஞ்ச போயிட்டு இருந்ததுங்க காப்பி பேஸ்ட் மெத்தட் தா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க
ஆஹ இப்ப அதுக்குமே வழி இல்ல டேட்டா என்ட்ரி போடுறளவுக்கு வந்து கூட வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஆள் வச்சுட்டாங்க ஆ ஏ இ யூஸ்
ஆ அது டிடட் பண்ணி சொல்ற மாதிரியே அவங்க எல்லா அதுக்கு தகுந்தமான கோடிங் பண்ணிட்டாங்க பேக்ரௌண்ட் பேக் அண்ட் பிராண்ட் அண்ட் கோடிங் பண்ணிட்டாங்க
ஆ கோடிங் பண்ணிருக்காங்க அதுவு இல்லாம வந்துட்டு கால் பேசுற ஒர்க்கக்குமே ஏ ஐ வந்து இனிமேல் கொஞ்ச நாள்ல டெக்னாலஜிய வந்து யூஸ் பண்ணிடுவாங்க அதுக்குமே நம்ம தேவையில்லாத மாதிரி
ஆமா ஆமா அதுவு கன்ஃபா கன்ஃபா தாங்க இப்ப நம்ம பேசுற மணித்துளிலே அது சில நாள்ல வெளி நாட் கூட போலாங்க யாரு நம்ப எதையுமே கணிக்க முடியாதுங்க நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்மனால எதுவுமே கணிக்க முடியாதுங்க
ஆ ரொம்ப ரொம்ப டெக்னாலஜியா போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் அதே மாதிரி கவுர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு ஐடி கம்பெனி காரனா வந்து டண்டர் எடுத்து பண்றாங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க
ஆ அதேதா
இங்க எல்லாமே இப்ப அப்டித்தா போயிட்டு இருக்குங்க இன்னு அட்வான்ஸ் ஆயிருங்க இத ஓட ஏய் ஃபுல்லாவே டேட்டா பேஸ் அது வந்து ரீட் பண்ணி அதே சொல்ற மாதிரி லெவலுக்கு போயிருங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கம்பெனிஸ்ல இருந்து சாதாரண ஒரு பொட்டி கடையில இருந்து பெரிய மேனுபக்சரிங் கம்பெனியா இருக்கு எல்லாமே இந்த ஆன்லைன் பரிமாற்றமே வந்துருச்சுங்க பாத்தீங்கன்னா ஜிபே போன்பே போன்ல நெறைய அந்த பேங்கிங்கே வந்துருச்சுங்க அதுலயு அட்வான்ஸா பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சு டேட்டா பேஸ் வச்சு எவ்வளோ ப்ராடட்ஸ் வி்த்து இருக்கு எவ்ளோ இது இன்கம் வந்திருக்கு அதெல்லாமே சிஸ்டம்லேயே வரறது பாத்து பாத்தீங்கன்னா இன்னோ பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னு டெக்னாலஜி குரோத்ல ஏயி எவ்வளவு வித்துருக்கு எல்லாமே டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு நோட்டிபிகேஷல போனுகு அனுப் செரிங்ங
சேல்ஸ் கேல்ஸ் கூட இனிமேல் சேல்ஸ் மேன் சேல்ஸ் கேல் கூட இனி வந்து நம்மள மாரி ஹியூமன் பீயிங் பண்ண மாட்டாங்கே ஏ ஐ தா யூஸ் பண்ணுவாங்க
ஆமாங்க
ஐ கேன் ப்ளீஸ் ஃஹெப் மீ ஃபார் அப்படிங்கற மாரிதா ஏ ஐ வந்து இன்னு கொஞ்ச நாள்ல சொல்ல போது
ஆமாங்க பாத்தா அத வெச்சு நம்ப யூஸ் பண்ணிட்டுருந்தா அத அது வந்து நம்பள வெச்சு யூஸ் பண்ற லெவலுக்கு போயிருங்க
ஆமா ரொம்பவே அட்வான்ஸ் ஆனா எந்திரன் படம் பாத்தீங்களா அந்த மாரிதா ஆகப்போது
ஆமாங்க கண்டிப்பாங்க ஆனா சொல்றது நெறைய பக்ககோ ஐ டி பஃபீல்டு ருக்கிற பெரிய பெரிய ஆஃபிஸஸ் போன்ற எம்ப்ளாயி எல்லா என்ன சொல்றாங்கன்னா ஏ ஐ வந்து ஹியூமன ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின் சொல்றாங்க ஆனா அது பாத்தீங்ன்னா யூமன வெச்சு அத யூஸ் யூமன் அத வெச்சு யூஸ் பண்ணா அது நம்மள வெச்சு யூஸ் பண்ற லெவலுக்கு இன்னிக்
அ ஆமா இப்ப கூட ரீசென்டா நா வந்துட்டு டிவில பாத்த நெனைக்கிற சேட் ஜி பி டி வந்துட்டு அ அவுங்க வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஹெல்த் இஷுவுக்காக என்னமோ கேட்டுருக்கு மாட்டுருக்கு சேட் ஜி பி டி வந்துட்டு என்ன சொல்லிருக்கு மாட்ருக்கு
செரிங்க
நீ இந்த மாரி எல்லா பண்ணுங்க அது வந்து யூ எஸ்ல நடந்தது யூ எஸ்ஸா இல்ல ஆ யூ கேலியு நடந்துது அந்த பொண்ணு வந்து ட்டு ரீசண்டா வந்து எனக்கு என்ன வேணு அப்டிங்கற மாரி கேட்ருக்குமாட்ருக்கு எ அந்த சேட் ஜி பி டிலந்து ஒரு தப் பான வழிகாட்டுதல் பண்ணி போலீஸ்ல சிக்க வெச்சிருச்சு
அதா அதாங்க
கைடு குடுத்து அது நீங்க சொன்ன மாரி ஹியூமன வந்து அத வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல அதாவ்து கொஞ்சத்துக் கொஞ்சதுக்கு தா நீங்க சொன் மாரி
அது வந்து நாம்ப அத சும்மா நம்ப ஒரு ரெஃப்ரன்ஸ் தா பண்ணிக்கிணுமே தவர அதையே நம்ம வெச்சு பஃபுல்லா வாழ்க்கியே அத வெச்சு ஓட்டக்கூடாதுங்க. நம்ம எதுக்கெடுத்தாலு அதுகிட்டயே ஹெல்ப் கேக் கூடாதுங்க நம்ம எதோ தெரியாத விஷியத்துக்கு அத வெச்சு ஹெல்ப் கேக் இல்லங்க எல்லாத்துக்கு நீ என்ன சாப்பிடணு நீ எப்ப எந்திரிக்கணு நீ என்ன பண்ணனு என்ன பண்ணக்கூடாதுன்னா அது நம்பள வெச்சு முடிவு பண்ண கூடாங்க நம்மதா முடிவு பண்ணுங்க நம்பகிட்ட தெரியாத விஷியத்துக்கு மட்டுந்தா அத நம்ம வெச்சு யூஸ் பண்ணிக்கணு ஒரு நாலு விஷிய தெரிஞ்சுக்கிறக்கு மட்டுதா இந்த ஏ ஐயி இந்த கூகுள் இது போன்ற சேச் இன்சூரன்ஸ் பூறாமே அதுக்கு தா நம்ம யூஸ் பண்ணிக்கிணு
இருங்க ஒரே நிம்ஷு கூப்புற்ற
ஆ செரிங்க